ஆஹ் எப்படி இருக்கீங்க
நான் நன்றாக இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நானும் நல்லா இருக்கேங்க உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க
எங்க வீட்டு்ல எல்லாரும் நல்லா இருக் இருக்கங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக் ஆங்கள
அஹ் எங்க வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க
அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் வந்து இப்ப வந்து சும்மாாதாங்க போன் தாங்க பாத்துட்டு இருந்தேன் வோர எது நான் பெருசா வேல எது செய்யலுங்க என்னுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஒரு இடையா என்ன பண்ணோனா நைட்டுக்கு தான் நாங்க தோசை தாங்க ஊத்துவோம் இந்த அரிசி மாவு இருக்குல்லாங்க அந்த தோசை தாங்க உத்து மத்தம் மதியம் வச்ச சாம்பாரு இது கார புளி குழம்பு இருக்கு அதவே வச்சுப்போங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ எங்கள் வீட்டில் வந்து தோட்டம் இருக்குங்க அந்த தோட்டத்தில் வந்து நாங்கள் வந்து ஈவினிங் டைங்க போது போய் தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறட்டுான இலைகளெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து பர வ இல அதனால வந்து இப்பதான் அதது முடிச்சுட்டு நான் வந்தக்
சரி சரிங்க எனக்குமே இந்த மாரி தோட்டம் இந்த மரம் செடி அந்த மாரி எல்லாம் இருந்தா ரொம்ப பிடிக்குங்க ஆஹ் பரவாயில்ல உங்க வீடட்டுலயும் அந்த மாரி எல்லாம் இருக்கு நீங்க அது நல்லாவும் பாத்துக்கறீங்க செடிக்கு அந்த இதுக்கெல்லாம் என்ன மாரி நீங்க உரம் எதன போடுவீங்களா
செடிக்கு வந்து ஆக்சுவலா வந்து தண்ணி உத் த்து நாங்க உரமும் போடுவோங்க இந்த ஆட்டு ஒரு அந்த மாட்டு சாணம்மல்லாம் இருக்குல்லலைங்க அதெல்லாம் போடுவாங்க அது வந்து தணக்கம் போட மாட்டோ மா வாரத்துக்கு ஒரு வாரம் ஒரு டைம் தம்ப போடுவாங்க அதுவும்லாத எங்க வீட்டல இருக்கிற காய்கறி கழிவுகள் அதுக்கப்புறமேட்டுஹ் என்னென்னல்லாம் நாங்க சமைக்க யூஸ் பண்ணம் அந்த கழிவுகள் எல்லாம் நாங்க ஒரு மண்ணல வந்து போட்டு வச்சுட்டு அது வந்து மக்கிட்ட பிறகு இத வந்து எடுத்துட்டு போய் வந்து நாங்க உரமா போடுவோங்க அது வெக்கி ஏழக் தலையனா வந்து நாங் ஒரு எடத்துல சேத்து வச்சுட்டா அதுவ்மே மண்ல சேத்து வச்சிர் அங்க ஒரு ட்ரம்மு மாரி அதுல வந்து மக்கி போச்சுன்னா மக்கி போன பழோ தோளு எல்லாமே போயி அது மங்கி போயிட்டோனே ஒரு மாரி வறுமை நேரத்துல ஆமாங்க நாள் எனா அத வந்து ஓரமா போட்னு மூடனா வந்து இதனை உடனே போட மாட்டாங்க வாரத்துக்கு ஒரு டைம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து செடிகளுக்கு வந் து நாங்க வந்து அதோட வேருல வந்து போடுவோங்க அப்டி வேரு வேர்ல போட்டா வேரு வந்து போடாம அந்த ஒரோ போட்துனால செடி வந்து நல்லாவு வளரு அதே மாரி காய் கனி பூவெல்லா அதுல வந்து செடில வந்து நல்லா பூக்கு அதே மாரி பூச்சடிக்காத இருக்றத்துக்கு வந்து அது வந்து உதவுங்க
பண்ணனு நம்ப எப்பவ்மே என்ன பண்ணன்னா இந்த ம மக்கு குப்ப மக்கா குப்பைட்டு தனி தனியா பிரிச்சு வச்சுக்குணுங்க இந்த மக்காத குப்பைல்லா என்ன பண்ணனுனா குப்பைல வந்து தனியா அதுக்குன் ட்டு வருவாங்க இல்லங்க தூய்மை பணியாளர் அவங்ககிட்ட வந்து குடுத்ததுன்னுங்க தனி தனியா பிரிச்சு நீங்க சொல்ற மாரி மக்கு குப்பையல்லா லா நம்போ எதனா ஓரமா ஒரு மூலைல வந்து சேத்து வச்சு அத ஒரமாக்கி நம்ம செடிக்கு போட்டா அது வந்து நம்ம செடிங்களுக்கு நல்லதுங்க அதே மாரி இந்த பிளாஸ்டிக் கவர்ல வந்து நம்ம வாழைப்பழோ அந்த மாரிலா ஒரு கவர்ல போட்டு அப்டே போட்டமனா இது வந்து மக்குறதுங்க ஆ சி வாழப் பழோ வந்து மக்கி போய்டுங்க பிளாஸ்டிக் கவர் வந்து மக்காது ஆனா அது வந்து நீங்க பிளாஸ்டிக் கவர்ல போட்டீனா ஒரே மாரி ஒரு துர்நாற்றமா அடிக்குங்க அதனால நீங்க என்ன பண்ணணுனா மக்கு குப்பை மக்கா குப்பை ன்ட்டு தனித்தனியா
ஆமாங்க நீங்க சொல்லது சரிதாங்க இப்ப வந் ந்து பாத்தீங்னா பிளாஸ்டிக் உபயோகிக்கத வந்து இப்போ அரசாங்கமே தட செய்தததுனால மோஸ்ட்லி நறைய எடத்துல பிளாஸ்டிக்க வந்து யூஸ் பண்ணது இல்ல நீங்க பாத்தீங்னா எல்லா இத துணி பைக அதுக்கப்பறமேட்டு கட்ட பைகலியு அதே மாரி பைகலியு கூட அ சீக்கரமா மக்ர மாரி இருக்கற பொருட்களுமா அதுக்கப்பறமேட்டு இந்த பாக்குத்தட்டு இது மாரி இரு பொறுத் அதாங்க யூஸ் பண்ற ங்க அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இயற்கையு வந்து அது மாரி ம ஈஸியா மக்க கூடிய பொருட்கள் வாழ எல அதுக்கு இந்த தட்டுகள் இதெல்லா வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைல யூஸ் பண்ணா வந்து நமக்கு நன் அதனால வந்து பாத்தீங்ன்னா மண் வளோ அதே மாரி பாத்தீங்ன்னா சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பா இருக்குங்க அதே மாரி கழிவுகள் வந்து ஈஸ் யா வந்து மக்கிடம் அது வந்து ஒ ஒ எந்த விதமான பாதிப்புமே ஏற்படாது அது வந்து நல்லது
ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்ற மாரிதா இருக்கு நம்ம வந்து கழிவுனா வெறு இந்த பிளாஸ்டிக்கும் மக்கு குப்பை மக்கா குப்பை இது மட்டு இல்லங்க இத தவிர்த்து மத்த கழிவுகளு இருக்கு அத வந்து என்ன சொன்னுவாங்கன்னா இந்த மருத்துவ கழிவுன்னு சொல்லுவாங்க இந்த இன்ஜெக்ஷனல்லா போடுவாங்க டாப்லெட் போடுவாங்க அப்றோ நாள்பட அந்த மருந்தல்லா இருக்காங்களங்க அதவந்து என்ன பண்ணணுனா நம்ம ப்ராப்பரா இப்ப வந்து ஓ சுகர்பேஷன்ட் இருக்காங்கனா அவங்க வந்து டெய்லி வந்துயு ஆ இன்ஜெக்ஷன் போட்ருப்பாங்கலங்க அத வந்து நம்ம ப்ரோப்பரா அத வந்து இது பண்ணணுங்க அந்த
ஆமாங்க அத வந்து ப்ராப்பரா வந்து கழிவ வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணதா அது குனு ஒரு தனியான ஒரு எடோ இருக்குங்க மருத்துவ கழிவுகள் போட்ற மாரி சதுப்பு நில ஏரிகள் சதுப்பு நில இடங்கள் இருக்குங்க அங்கல்லா போட்டீங்னா இந்த மாரி கழிவுகள வந்து நறைய டன் ம கணக்குல வந்து எடுத்துட் போய் கோட்டி மண்ணு போட்டு அத வந்து இது பண்ணிடுவாங்க அந்த சதுப்பு நில ஏரிகள்ல வந்து போர்ற குப்பைகள் எல்லா சீக்ரமா மக்கிரு அப்டின் சொல்ட்டு சொல்வாங்க அதே மாரி அது வந்து அங்கங்க போற எடத்தலயு வந்து சுத்தி வந்து துர்நாத்தொ வீஸ்னாலு சில எடத்துல போடம்போது அத வந்து சீக்கரமா மக்கக்கூடிய க்கான சாத்திய கூறுகள் வ
ம் ஆமாங்க ஆமாங்க நீங்க சொல்ற மாரிதா இது மட்டு இல்லங்க மத்த நறைய கழிவுகள் ருக்கு நம்ம எல்லா பாத்து ஜாக்கறதையா தாங்க இது பண்ணணு அப்றோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கள் உங்களுடைய அந்த வேல எல்லா முடுஞ்சுருச்சா
ஆ ஆ என்னோட வேலையெல்லா முடிந்து விட்டதுங்க நீங்க ஓய்வு நேரத்துல நீங்க எங்கனா நீங்க வந்து ஓய்வு நேரத்துல இல்லன்னா வந்து வார இருவுல இப்ப ரீசண்டா நீங்க எங்கன்னா சுற்றுலா சென்றிங்களா
அ ரீசன்ட்டா போனதில்லங்க நா வந்து போயிதோ ஒரு ஒன்ற வர்ஷோ ஆயிருக்குங்க போயிருக்க எங்கன்னா இது ஊட்டிக்கு போயிருக்கங்க அங்க வந்து நல்லா இருக்குங்க ஊட்டி அது வந்து எந்த மாரி எடொன்னா மழ மேல போறதுங்க அத வந்து சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி போகுங்க அந்த மாரி ஒரு சிலருக்கு வந்து சுத்தி சுத்தி போறது வந்து செட்டாகாதுங்க வாமிட் வரு ஏனா எனக்குமே அப்டிதா இருக்கு போகும்போது வந்து எனக்கு அவ்ளோவா எது தெரியலங்க வரும்போதுதா
அது மாரி உங்ளுக்கு வாமிட்டா இருக்கும் போது நீங்க வந் ந்து பாத்திங்கன்னா எ புளிப்பா இருக்கற புளிப்பு மிட்டாய்யோ அது மாரி வந்து எலுமிச்ச பழமோ புளிப்பு மிட்டாய் சாப்ட்டா உங்ளுக்கு வந்து இந்த வளைவு ங்குவல்ல இதுல்ல வந்ட்டு வ என்னாமா வாந்தி கோமட்டல் எல்லா வராதுங்க நீங்க அடுத்த டைம் போகம்போது கண்டிப்பா வந்து இந்த புளிப்பு மிட்டாய வந்து உங்க கூடயே எடுத்துட்டு போனீங்கனா நீங்க வந்து இத வந்து தவிர்க்கலா
செரிங்க கண்டிப்பா நா அங்க அடுத்த டைம் போம்போது நீங்க சொன்ன மாரி எடுத்துட்டு போறோங்க ஆனா நம்ப வந்து அங்க போயிட்டு பிறகு நாங்க வந்து நெறைய சுத்தி பாக்குற எடமெல்லா நல்லா இருக்குங்க அந்த ஊர்ல நாங்க வந்து இந்த போட்டிங்கு அந்த மாரி எல்லா போனோ ரோஸ் கார்டன் அந்த மாரி எடத் த்துக்கெல்லா நாங்க நல்லா போய் பாத்தோங்க நீங்குளு அந்த மாரி எங்கனா போய்ர்க்கிங்களா இந்த மாரி போனா நமக்கு வந்து அஹ் கொஞ்ச ரிலாக்ஸா ஃப்ரீயா இருக்குங்க இந்த மாரி போயிட்டு வந்தாதா வீட்லெயே இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி தா இருக்கு நீங்குளு அடிக்கடிக்க இந்த மாதிரி வெ தே எங்கனா போ
மா ஆம நீங்க சொன்னது செரிதாங்க நானு ஊட்டி போயிருக்கா ஆனா வ வந்து ரீசெண்ட்டா பாத்தீங்னா நா வந்து பாண்டிச்சேரி கு வந்து எங்க ஆ ஆஹ் ஆஃபீஸ்லே என்னோட நண்பர்கள் கூட வந்து நான் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருந்தே காய்ஸ் பாண்டிச்சேரிலியும் பாத்திங்கனா நெறைய சுற்றுலா தனங்கள் இருக்கு அங்க வந்து பாத்திங்கனா அஹ் நெறைய கடற்கரைகள் இருக்கு அதுவும் வந்து ஹு பல்வேறு வகையான கடற்கரைகள் அதுக்கப்றமே பாத்திங்னா அங்க மண குல விநாயகர் கோயில் ஒண்ணு இருக்கு பாண்டிச்சேரிலெ அதுல வந்து விநாயகர் கோயில் ரொம்போ ரொம்போ ப்ரபலமான கோயிலுங்க அது வந்து ரொம்ப நல்லாருக்கு இங்க பாண்டிச்சேரி போனா அதுப் பாக்கலா அதுக்கப்றமே கடற்கரை அதுக்கப்றமே பாத்திங்கனா ஒரு எடத்துல வந்து கடற்கரையில இருந்து ந நம்மள வந்து ஒரு உள்ள வந் ந்து இந்த மூங்கி தோட்டம் மாரி ஒன்னு அங்க கூப்ட்டுட்டு போவாங்க அதுக்கப்றமே பாத்திங்கனா அஹ் போட்டிங்லயே வந்து பாத்திங்கனா பொன்னியின் செல்வன் படத்துல ந அந்த அந்த எடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாங்க அது நல்லாருக்கு அதுக்கப்றமேட் பாத்திங்கனா பாண்டிச்சேரினாலே ஃப்ரெஞ்ச் பீப்பள் தா தாங்க இருந்தாங்க அவங்களோட ஃப்ரெஞ்ச் காலேஜ் டின்னு ஒரு எடோ இருக்குங்க அங்க பாத்திங்கனா நம்ம இவ் போட்டோ புகைப்படம் எடுத்துக்றதுக்கு அங்க வந்து நல்லா இருக்குங்க இதெல்லா வந்து பாண்டிச்சேரி எல்லோரு சிறப்பம்சங்க
அஹ் நீங்க சொல்றதா பாத்தா எனக்கு பாண்டிச்சேரிக்கு போணும்ட்டு ஆசையாதாங்க இருக்கு கூடிய சீக்கிர நானு பாண்டிச்சே
ஆஹ்ன் கண்டிப்பா வந்து நீங்க போங்க உங்க வீட்ல இருக்கவங்க கூட உங்க வீட்ல இருக்க குடும்பத்தோட போனீங்னா நல்லாருக்கு பாண்டிச்சேரியில ஒரு நாள் பார்த்துக்க கூடிய எடங்கள் தாங்க அதிகம் ஒரு மி மிஞ்சு மிஞ்சு போனா ஒண்ணுலெருந்து ரெண்டு நாள் வரிக்குந்தா இருக்க முடியுங்க அதுக்கு மே நல்லா இருக்குமே ஒரு நாள்யே நீங்க வந்து எல்லாத்யுமே மோஸ்ட்லி கவர் பண்ணிருங்க
சரி செரிங்க அந்த மாரி தாங்க போய் நல்லபடியா சுத்தி பாத்துட்டு வரோ ஒரு நாள்லெல்லா எட கவர் பண்ற மாரி நாங்க அந்த ரொம்ப லாங்ல போனந்துன்னா ஊட்டிக்கு மட்டுந்தாங்க போயிருக்கோ மத்தபடின்னா இந்த சைடு திருப்பதி அந்த மாரி போய்ரு ஆஹ் அதுக்கப்றோ வந்து ஒரு டைம் ராமேஸ்வர அல்லா இருக்கல்லா நா அங்கெல்லா போய்ருக்கங்க அதுக்கப்றமா அஹ் இந்த சமயபுரு அந்த மா எடத்துக்கெல்லா போயிருக்குங்க நீ நீங்க வந்து அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிருக்கீங்களா அங்க போனீங்கன்னா நல்லா இருக்குங்க அந்த இட மல்ல ராமேஸ்வவர்ர் மனு
நீங்க சொல்லறது சரிதாங்க ந இப்ப இல்லங்க முன்னால வந்து ராமேஸ்வ ம் கன்னியாகுமரி பாம்பன் பாலம் இதெல்லாம் போயிருக்காங்க கன்னியாகுமரி எல்லாம் ரொம்ப அழகா எழில் மிக இருக்கும் அதுலயும் அங்க இருக்கிற திருவள்ளுவர் சல்ல விவேகானந்தர் வேக ரைட் எல்லாம் வந்து அங்க வந்து ஒரு சிறிய க மக்கள் மூலமாக கூட்டிட்டு போவாங்க நாங்க பா்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும் நம்ம வந்து நம்ம குடும்ப நண்பர்களோட போனா வந்து அங்கல்லாம் நம்ம அருமையாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுவும் ங்க பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல்லாம் வ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் அங்க ரொம்ப நல்லா இருக்கும்
ஆமாங்க நீங்க சொல்ற மாத்த எனக்கும் திருவள்ளுவர் சிலைய வந்து போய் பாக்கணும்ட்டு ஆசை தாங்க ஆனா நான் இது வரைக்கும் போனத இல்ல ஆனா எங்க அம்மா வந்து போயிருக்காங்க எங்க அம்மா போய் சொல்லிருக்காங்க நல்லா இருக்கு அந்த இடம் அங்க வந்து என்னன்னா கன்னியாகுமரி வந்து நம்ம சூரிய இருக்குல்லங்க அதை வந்து நம்ம பாக்கலாம் மறையறதுத இதுதெல்லாம் பாக்கலாம் அதுக்குனே ஜனங்க வந்து வெயிட் பண்ணி இருப்பாங்கங்க அந்த இதோ பாக்குறதுக்கு சூரிய ஒலிய பாக்
ஆமாங்க அங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி சூரிய ஒரு யம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப பேமஸ் ஏன்னா நான் பா்த்திருக்கு அங்க பாத்தீங்கன்னா அப்படியே அழகா ரம்யமா இருக்கும் அதே மாரி சூரிய உதயம் மாதிரி சன்செட் சூரிய வந்து மறையும் போோதும் பார்த்தீங்கன்னா அங்க நிறைய பேர் வந்து அதை பாக்கறதுக்காக அங்க குவிஞ்சிருப்பாங்க
உம் ஆமாங்க நானும் போனா அந்த மாதிரி எடுத்துட்டுனா உங்களகிட்ட சொல்றேங்க நீங்களும் அந்த மாதிரி போயிருக்கீங்க பரவாயில்லைங்க நான் தான் இன்னும் அந்த மாதிரி போனதுல்ல பெருசா எங்க நா ப்பம் போ இது வரைக்கும் போல இதுக்க அப்புறம் அப்புறம் என்னன்னா போயிட்டு
மைட் பீ இதுக்கு அப்புறமே போவீங்க இங்க ஒறையாடல் கிட்ட உரையாடுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இரு உங்க கூட உரையாடுரதுக்கு நன்றிங்க
ஆ மிக்க மகிழ்ச்சிங்க நன்றிங்க நீங்க சந்திப்பு உம் நன்றிங்க